ஹலோ நுப்ப கேக்குதா
ஆ இப்பதான்கா கேக்குது எனக்கு ஸ்டக்காயி நிக்குதுங்க அப்டியே இன்கம்மிங் காலோட
சேர் சேரி அது மீஷோல ஆர்டரு போட்டிருந்தேன்ல அது கால் வந்ச்சா அதே பேசிட்டுர்ந்தோ
செரி செரிங்க்கா இருங்க ஒரே ஒரு நிமிஷோ எனக் வேற உள்ள போ மாட்டேங்குதுயானே தெர்ல ஆ இப்ப சொல்லுங்க்கா
ஆ என்ன செஞ்சீங்க இவ்ளோ நேரொ ஆயிடுச்சு சாப்டறக்கு
கொள்ளு பருப்பு ரசோ
சேர் சேரி
நீ்ங்க்கா
நா எதுவுமே செய்யல நிச்சா நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் இன்ட்டு அங்க போயிட்டு வந்தேன் அதான் காலையில சாப்பிட்டேன் அவுங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க நிஷா எல்லாம் ஜெராக்ஸ்ல்லாம் குடுத்துட்டு வந்தேன் ஆ கூப்றனர்க்கறாங்க
சேரிங்கா
ம் ஆனா வந்து சரியான தலவலி வேற
இப்ப எதுவும் செய்யுலிங்களா சாப்பிறக்கு
அப்ப செய்யலாம் செய்யலாம் நைட்டுக்கு செஞ்சுக்கலாம்ட்டு நான் தான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அவரயிட்ட தக்காளி எல்லாம் கம்மியாதான் இருக்குது இன்னைக்கு சந்த
நீ
சேரி சாயந்திரம் இ சாய்ந்தரம் சந்தைக்கு போயிட்டு ஏதா நான்வெஜ்ச்சு இது எடுத்துட்டு வந்து செஞ்சுக்கலாம்
அப்டின்னு சொல்லி சிந்தாமணி மாரி செஞ்சு சாப்பாடு வச்சுக்கலாம் அப்டின்னு சொன்னே
ஆ
சேரின்னாரு அதனால காலையில சாப்பிட்டதோடு விட்டுட்டேன்
சேரி இல்லன்னா கொஞ்ச நேரோ தூங்குங்க தலை வலிக்குதுன்னு சொன்னிங்க
ஆ தலை செமைய வலி எடுத்துருச்சு இப்ப இவ்ளோ நேரம் படிடுத்திருந்தேன் மாத்திர வாங்கி குடுத்துட்டு இருந்தாரு என் பையங்கிட்டா சாப்பிட்டு இவ்ளோ நேரம் படுத்திருந்தேன் அதனாலதான் கூப்பிட்டேன் என்ன பன்றிங்கன்னு
நான் சாப்பிட்டு இருக்கேன்க்கா
இன்னும் அம்மா சிரிச்சுட்டு இருக்காங்க
இல்ல இவ சாப்பிட்டு இருக்காலா அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க
ஆஹா எப்டி இருக்குதாம் கொள்ளுபருப்பு
ம் சூப்பரா இருக்கு சொல்லியாச்சு
சொல்லியாச்சா நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் கொள்ளு எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு
நீங்க இருந்துருந்தா இன்னைக்கு சாப்ட்டு இருக்கலாம்
ஆமா பருப்பு குழம்பும் புடிக்கும் சட்னியும் புடிக்கும் எனக்கு
சேரி வாங்க இன்னொரு நாள் செஞ்சிக்கலாம்
உஹும் என்ன சொல்றா
வைஷ்ணவி அக்கா இன்னைக்கு வராதான்ட்டுசொல்லியிருக்கே
இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொன்னோனயூ அதனால கேக்குறாளா அப்ப இன்னைக்கு வரமாட்டேன் நானு
அதுக்கு வைஷ்ணவிஅக்கா இன்னைக்கு வராதா அப்டின்னு கேக்குறா
அதான் நான் இருந்தா சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாலே
அந்த அக்கா இருந்தா நீ சண்ட கட்டிக்கிட்டே இருக்கியாம்மா சாவுக்கும் நீங்க சொல்லிருங்க அக்கா காசு எல்லாம் வாங்கிட்டு பேங்க் எல்லாம் போய் பாத்துட்டு அப்புறம் தான வருவிங்க
ஆமா
நான் சொல்லிறேன் அப்டியே
உம் சேரி
சேரி சீக்கிரமா வாங்க
ஆ வரே வரே
சீக்கிரமா அந்த அக்கா வந்துருவாங்லாமா செரியா
உங்களுக்கு பரவாயில்லையா காய்ச்சலு
ஆ பரவாயில்லங்க்கா அதெல்லாம் ஒன்னு இல்லங் சரியாயிடுச்சு
சேரி இவா கூப்டானா
ஆ அப்பள்ளேதோ கூப்ட்டாக்கா சாப்ட்டு வந்துட்டேன் வேல இருக்கு அப்டிங்க மாரு சேரி செய்ங்க
சேர் சே சேரி நிஷா
சேரிங்க அம்மாட்ட குடுக்குறேன் பேசுங்க
ஆ
உம் ஒரே நிமிஷம்கா
இந்த ஆப்ல பேசிட்டு இருக்கான்னு சொல்லிரு
எந்த
ஆப்ல பேசிட்டு இருக்கேன்னு சொல்லு
உம் அம்மா இந்த ஆப்ள பேசுறாங்க சொல்லு பாப்பா
என்ன பண்றிங்க
இந்தா சாப்ட்டுட் இருக்கறோம்
சேரிமா
உம் குள்ளு பருப்பான்பா
ஐயயையோ
இது குள்ளு பருப்புன் இருக்ற கொள்ளு பருப்பு
ஆ
உம் ஐயோ பாப்பா இரு பாப்பா
இருக்றே
உம் ஆ செரி உம் சப்போடு கொஞ்சந்தான சாப்பாடு வச்சிருக்குற ஆ சேரி சாமி
சேரிம்மா சேரி சாப்டு நாங்கெல்லா ஒன்னும் செய்யல
இருந்து இருந்து சாப்ட்டு இருக்கணும் சூப்பரா இருக்குது
ஆ நைட்டுக்கு செஞ்சுக்கலாம்னு உட்டுட்டே
ம்
சிக்கன் கீது எடுத்துட்ட வந்து தரேன்னா அந்த இல்ல போய் சாய்ந்தரமா போனா ஏதோ காய் ரெண்டு காய் வாங்கிட்டு
ம்
எது ஒன்னு கறிகிது எடுத்துகிட்டு வந்தா செஞ்சு சாப்ட்டுக்க வேண்டியதான நைட்டு
ம்
ம் தலை தா ஏன்னா ரொம்ப வலிச்சுச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெர்லா அழச் சல் தானே எனக்கு வெயிலே சேர மாட்டேங்குது
ம் ம்
மாத்திர வாங்கி குடுத்து உட்டுருந்தா மாத்திர தைலோ எல்லா சாப்பிட்டு கம்மனு இருந்து கொஞ்சோ நேரோ படுத்துக்கிட்டே போயட்டு வந்தே அத குடுத்துட் வந்தே நாளைக் க கூப்பறன்ட்டுருக்குறாங்க
ம்
ஓ அம்மா அப்ப இங்க வந்ததுக்கப்றோ தலவலி எடுத்துருச்சு ஒரு ஃபோன் பண்ணி
ம்
மாத்திர எல்லா வாங்கி குடுத்துட சொன்னே குடுத்துட்டான்
ம்
சாப்ட்டுட்டு கொஞ்சோ நேர படுத்துருந்தே
ம்
செரி என்ன பண்றீங்கன் கேக்கலான் கூப்ட்டே எ சாப்ட்டுட்டு எல்லா தூங்கிட்ருப்பீங்கன் நெனச்சே பாத்தா இப்பதா சாப்பட்றீங்க
ஹ் ஹ் ம் இப்பதா சாப்ட்ருக்கறோ
சேரி சேர் சாப்புடுங்க அப்றமேல் கூப்பட்றே
ம் சேரி பாப்பா ம் சேரி வக்கிற அ சேரி வை ம் சாப்ட்டியா